ஆ சொல்லுங்க தோழி
ஆ நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கோ தோழி
ம் இப்ப என்னா அ இப்ப நைட்டு சாப்பாடு எதுவு ரெடியா இருக்கீங்களா தோழி
இல்ல தோழி இப்டியே உங்ககிட்ட பேசிக்கிட்டு வாக் ஹ நட நட பயிற்சியிலமேட்டு நா நடந்துட் இருக்கே
அப்டிங்ளா செர் செர் செரி ஆ பிள்ளைங்ல்லா என்ன ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்ளா
ஆ இப்பதான் வந்தாங்க டீ குடிச்சிட்டு பைய லேட் டாதா தான் வருவான் அவனுக்கு ஸ்பெஷல் க்ளாஸ்ஸு
ஆமா
ம் அவருக்கு அஞ்சு மணிக்கு தா ஸ்கூலே விடுவாங்க அதுக்கப்பற மறுபடியு ஸ்பெஷல் வேன்ல வருவாப்ல
ஆ
ஆ அவன் வர ஏழு மணியாயிடும் வீடு வர
அப்டிங்களா, யாரும் அழைக்க போவீங்களா தோழி
இல்ல பஸ் வேன் வந்து வீட்டுட்ட இறக்கிடுவாங்க
ம் சரிங்க தோழி சரிங்க தோழி அப்பற உங்க பக்கம் கோயில்கள்ல்லா எப்டி போறீங்களா எப்டி இருப்பீங்க
இப்ப இப்ப எங்க ஊர் திருவிழா தோழி வாங்க நீங்களு வாங்க
சந்தோஷ அ
எங்க ஊர்ல இப்ப இருபதா தேதி காப்பு கட்றாங்க
ஓஹோ
பதினோரு நாள் பதினோரு நாள் திருவிழா ஜா கொண்டாட்டமா இருக்கு உவலோகமா இருக்கு
சரிங்க தோழி
எங்க ஊ எங் எங்க ஊர் வந்து ஒரு எம்பத்தி நாலு கிராம சேந்த தோழி
அப்டிங்களா பெரிய ஊர் தா
அ எ இந்த எம்பத்தி நாலு கோயிலுக்கு இவங்கதா அரசி இப்ப திருவிழா நடக்குதுல்ல
ஆமா என்ன கோயிலுங்க தோழி இது
அரியநாயகி அம்மன் அம்மன் கோயில்
ஓஹோ அ சரிங்க
இந்த எம்பத்தி நாளின் இளவரசி இவங்க
அ அ
இந்த எம்பத்தி நாலு ஊர்லயு ஒரு ரெண்டு மாச திருவிழா நடக்கு தோழி ஒவ்வொரு ஊர்லயு
சரிங்க தோழி ரெண்டு மாச திருவிழான்னா ரொம்ப சிறப்பா இருக்கு
எப்டினா இப்ப செவ்வா கெழம காப்பு கட்டுவாங்க தோழி அதுல இருந்து ஒரு அடுத்த செவ்வா கெழம மது போட்டு பால எடுத்து
ஆ
மதுல்லா தெரியுமா தோழி
மதுன்னா அந்த இது தான மதிலுன் சொல்லுவாங்க தோழி நம்ம ஊர் பக்கத்துல
இந்த தென்ன இது குருவ எடுத்து சாமி கும்பிடுவாங்களே
அதுதா தோழி அதுதா அதுதா சொல்லுவாங்க
ஆ அது அது இது பண்ணி ஆமா பாலை நாங்க தென்ன குறுத்து தென்ன இது
ம் ம் ம்
அது போட்டு சாமி கும்புடுவோ ஒவ்வொரு ஊரா வந்து சாமி கும்புட்டு கடைசியா இந்த கோயில் திருவிழா நடக்கு தோழி இப்ப எல்லா ஊரு திருவிழாவு முடிஞ்சிருச்சு மறை அதுக்கப்பற எந்த கோயில்லயு திருவிழா அதுக்கப்பற அடுத்த வருஷந்தா இந்த திருவிழா பதினோ இந்த பதினோரு நாள் திருவிழா முடிஞ்சிருச்சுன்னா இந்த எம்பத்தி நாலு ஊருக்குமே அடுத்த வருஷந்தா திருவிழா
அது சேரி அ
ம் தேர் இழுப்பாங்க
ஆ அந்த தி ஏ இன்னு என்ன அ அதுல என்ன சிறப்பு தோழி
இந்த ஊர்ல வந்து ஒவ்வொர் இல்ல இல்ல காவடி எல்லா எடுக்க மாட்டாங்க தோழி அதுக்கு தனியா இருக்கு காவடி எடுப்பு அந் இதெல்லா வந்து ஒரு நாள் ஒரு நாள்ல அ வருஷத்துல ஒரு நாள் அதுவு நடக்கு
ம்
இது வந்து அடுத்து சொல்லுவாங்கன்னா செவ்வாய் செவ்வாய் இது திருவிழான் சொல்லுவாங்க இது
ம்
ஆ அது சிறப்பா இருக்கு தோழி ரொம்ப எ எ எல்லாருமே ஊர்ல இருந்து எல்லா எங்க இருந்தாலு இங்க வந்துருவாங்க இந்த திருவிழா பாக்குறதுக்கு எட் எட்டு நாளு ஆடல் பாடலு பாட்டு நிகழ்ச்சி ஆ பட்டி மன்றம் பட ஓட்டுவாங்க அ நாடக வப்பாங்க அரிச்சந்திர மயானோ அ வள்ளி திருமண நாடகம் கருப்பர் நாடக எல்லாமே வப்பாங்க ஒவ்வொரு அந்த பதினோரு நாளு திருவிழா நடக்கு தோழி இது மாரி
இல்ல அர்ச்சந்திர நாடோ நவி எனக்கு எங்க எங்களுக்கு வந்து நா சின்ன சின்ன கொழந்தைய இருக்க போது அந்த நாடகத்த நாங்க பாத்திருக்கோ தோழி ஆனா இப்ப எனக்கு அந்த நாடகனா ரொம்ப பிடிக்கு எங்கேயு அதிகமா அது எடுத்துணு தோழி இப்ப இங்க இந்த இந்த இந்த பக்
இங்க கண் இங்க வந்து க இங்க எல்லாருமே கிராமோ தானே கிராமங்கிறன ஆ கண்டிப்பா இது எல்லாமே நடக்கு அரிச்சந்த நெறைய அப்பறோ இன்னு இன்னொரு கா என்னுமோ இன்னொருனா நா நாடகத்துக்குல்லா ரொம்ப போ மாட்டே தோழி பற்றி மன்றோ பாட்டு கச்சேரி இந்த மாரிக்கு நா போவே இந்த நாடகத்துக்குல்லா நா போ மாட்டே ஆயா அந்த பாட்டிங்க எல்லா உக்காந்து பாத்துட்டு இருப்பாங்க சின்ன வயசுல நானு ஒரு சின்ன கொழந்தையா இருக்கல்ல அதெல்லா பாத்தது இப்ப நா எதுவு பாக்குறது இல்ல அதெல்லா
ம்
எங்க ஊரனா சுத்தி சுத்தி அடிக்கடி ஏதாச்சு திருழா நடக்கு அப்ப எல்லாருமே நாடக தா வப் பாங்க இந்த மாரி நாடகமா தா வப்பாங்க
ம் அதுதா தோழி அங்கே ஒ அந்த அர்ச்சுந்திர நாடகத்துக்கு ஒரு தனி செறப்பு தோழி அது ரொம்ப எனக்கு புடிக்கு அது இந்த பக்கத்துல எல்லா இன்னோ யாருமே வக்கில தோழி அது முன்னாடி வச்சாங்க அவ்ளோ
கண்டிப்பா
அது நீங்க எல்லா பாக்குறதுன்னா குடுத்து வச்சு நீீங்கதா
ஆமா இன்ன நடக்குது தோழி அது மாதியெல்லா வாங்க நீங்களு வாங்க வந்து பாருங்கங்க நாங்க சொல்றோ அன்னைக்கு வாங்க வந்து பாருங்க
ம் வரோ வர முடிது எங்க தோழி மாட்ட வச்சுக்கிட்டு இதுக்கே நம்ம தனியா நா ஆளு போடுற மாரி நம்ம வேல பாத்துட்டுருக்கோ எங்க தோழி இங்கேயு அது அதாவ்து ரெஸ்டு கெடைக்கு போது கொஞ்சோ ஓய்வு கெடைக்கு போது கோயிலுகளுக்கு போய்ட்டு வருவோ தோழி அது எங்கயுயே டூருல்லா போவோ நாங்க
அ அ அ டூர் எப்டி மாட விட்டுட்டு மாட விட்டுட்டு எப்டி டூர் போவீங்க நீங்க
கொஞ்சோ அந்த நேரத்துல அண்ணன்ன கொஞ்சோ சரி பண்ணி கொஞ்சோ பாத்துங்க சாமி நா அந்த கோயிலுக்கு போயிட்டு வரறே அப்டின்னு அவர கொஞ்சோ கெஞ்சி அப்றோ அவர்ட்ட பர்மிஷன் கேட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு நாள் ரெண்டு நாள் இப்டி போயிட்டு வர்றது
கண்டிப்பா கண்டிப்பா
ஆ அப்றோ அப்பறோ ப புள்ளங்க எல்லா என்ன பண்றாங்க அப்றோ இப்ப வீட்டுக்கு வந்துட்டு புள்ளங்கல்லா என்ன செய்றாங்க
ஆ பாப்பா இப்பதா டீ சாப்டா பிஸ்கட் நன சாப் டா சாப்டுட்டு கொஞ்சோ வேலய அ பயிரு அவிச்சு குடுத்தோ
ம் ம்
சாப்டுட்டு
ம்
கொஞ்சோ ஸ்நாக்ஸ் கெல்லா திம்பாங்க பயிறு மட்டு சாப்ட மாட்டாங்க அவளுக்கு கடை கடையில இருந்து ஸ்நாக்ஸ் வாங்கனு
ம் ம்
சாப்டுட்டு அ படிக்க போயிருக்காங்க படிச்சுட்டு இருக்காங்க உக்காந்து ஹோம் ஒர்க் ல்லா பண்ணிட்டு இருக்காங்க நா கொஞ்சோ வாக்கிங் கொஞ்சோ தூரோ வந்துட்டே ம் பக்கத்துல இருந்தாங்கனா நடந்தோம்னா நடக்க முடியாது
ம்
அதனால கொஞ்சோ தூரமா வந்து நடதுட்டிருக்கே
சேரிங்க தோழி அங்க பால்லா கெடைக்குமா தோழி
பசும்பாலா தோழி அங்கே அங்க லிட்டரு என்ன தோழி விக்கிறீங்க
அம்பது ரூவா தோழி
அப்பா எங்க ஊரு பரவால்ல தோழி லிட்ரு இங்க நாற்பது ரூபா நாற்பது ரூபா நா
வீட்டுகள்ல வாங்கறதா இல்ல இந்த வண்டில வர்றாங்கல்ல அவுங்கள்ட வாங்குவிங்களா
இல்ல தோழி எங்க ஊர் பக்கமுல்லா வண்டி அவ்ளவுக்கு மாடு இல்ல தோழி கம்மிதா அவுங்கல்லா வந்து இந்த ம் இதுக்கெல்லா குடுக்க மாட்டாங்க
ஆ
ஆனா இன் இன்னு இன்னு எம்பத்து நாலு ஊரு இருக்கு இல்லீங்ளா
ஆ
அந்த பக்கல்லா ஒரு சில எடங்கள்ல வந்து வண்டி வந்து கலெக்ட் பண்ணிட்டு போறாங்க வண்டில வந்து ஏத் திட்டு போறாங்க ம்
தோழி நம்ம வீட்ல வந்து கறந்து வீட்ல பால கறந்து அப்டியே குடு க்குறது நமக்கு அம்பது ரூவானு குடுக்குறோ அது வந்து தண்ணி ஊத்தாம அவுங்க தயிர் போடுவாங்க நம்ம வீட்ல வாங்குறவுங்க முக்கால் வசி இப்ப பத்து வீட்ல வாங்குறாங்க நம்ம வீட்ல இந்த பத்து வீட்லயு பால் தயிரு தா போடுவாங்க அதிகமா நாங்க காப்பி வந்து எதோ ஒரு வீடு ரெண்டு வீடோ காப்பி போட்டு குடிக்கனு சொல்லுவாங்க
ம் ம்
மத்த வீடு தயிர் தா போடுவாங்க அதுவே வண்டிகாரவுங்கள்டா வாங்கனா நம்ம தயிர் போட முடியாது தோழி இங்க வண்டிகாரவுங்க வந்து நாபத் அஞ்சு ரூவானு குடுக்குறாங்க தோழி நம்ம வந்து அம்பது ரூவானு குடுக்குறோ ஆனா வண்டிக்காரவுங்க வந்து தண்ணி ஊத்தி குடுப்பாங்க தோழி அவுங்க அதுல வந்து நமக்கு தயிர் கெடைக்காது
அவுங்க வந்துதா அந்த என்னவோ ஒரு இதெல்லா வெச்சு டெஸ்ட் பண்ணி தானாம்ல எடுத்துட்டே போவாங்க பால
அவுங்க டிகிரி போட்டுதா எடுப்பாங்க தோழி டிகிரியே போட்டாலு நம்ம வந்து வீட்ல இருந்தா பால் ஊத்திட்டு இருப்போ அங்களுக்கு அ நமக்கு நமக்குவந்து கிராமத்துல நம்ம வீட்டுவல்ல குடுத்தோம்னா அம்பது ரூவா குடுக்குறாங்க ஆ வண்டிக்காரவுங்க வந்து வண்டிகாரவங்க முப்பத்தி மூன்ருவா குடுக்குறாங்க தோழி ஒரு லிட்ரு பாலு நமக்கு
அதனாலதா இங்கிட்ருக்கவுங்கல்லா குடுக்க மாட்டாங்க இங்கியே இந்த மாரி வித்துருவாங்க
ம் இந்த விக்கிறாங்க அவரு கிட் கிட்ட வாங்கணோம்னா நமக்கு நாப்பத்தஞ்சு ரூவானு குடுறாங்க அவுங்க வண்டிக்காரவுங்க நாப்பத்தஞ்சு ரூவானு தான் இங்க குடுக்குறாங்க
ம்
ஆனா நாப்பத்தஞ்சு ரூவானு குடுத்தாலு தண்ணி தானே பால்ல அதிகமா இருக்கு இப்ப இருவது டிகிரி போட்டு எடுத்தாங்க தோழி இப்ப வந்து நமக்கு வந்து நார்மலா பாலு வந்து நல்ல விதமா குடுத்தோன் சொன்னா இருவத்தஞ்சி தே டிகிரிலருந்து முப்பது வரையில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தோழி நல்ல பாலு தரமா இருந்துச்சுன்னா
ம்
ஆனா தண்ணி ஊத்திட்டோன் சொன்னா அது இருவத்தஞ்சிலேருந்து இருவது வரையிலு வர்றதுன்னா அந்தளவு க்கு தண்ணி கலப்படோ அப்ப அது சுத்தமா இருக்காதுங்கல்ல நம்ம அப்டியே குடுக்கறதுனால நமக்கு பாலு தரமா இருக்குங்கிறதுனால இப்ப நா வந்து ஃபஸ்ட்டு நாப்பத்தஞ்சுருவான் தா தோழி குடுத்தே
ம் ம்
பாலு வாங்கி பாத்துட்டு அவுங்களுக்கு புடிச்சிருக்கு பால் நல்லாருக்குன் சொல்ட்டு அம்பர்ருவா அவுங்களாவே குடுக்குறாங்க தோழி எனக்கு இப்ப ரெண்டு மாசமா தா அம்பதுருவானு குடுக்குறாங்க
பரவால்ல கஷ்டப்படுறதுக்கு ஊதி இப்ப எல்லாமே விலைவாசிகள் மொதல்ல ஏறிடுச்சில்ல
ஆமா தோழி
விலைவாசிகள் ஏற்றம் அதிகமா தான இருக் கு அப்டிங்கைள நம்ம உணவுப் பொருட்களோ வெலையு அப்டிதான ஏறு
ஆமாமா இப்ப இப்ப இப்ப பாக்கெட் பாலே வெல அதிக அதிகமாயிட்டுங்கள்ல தோழி
ஆமாங்க கர லிட்ரு ஆரோக்கியா அ முப்பத்தஞ்சிருவா
ஆ அப்பறோ அது அதுல நமக்கு நன்ம கெடையாதுங்க தோழி அதுல வந்து எல்லாத்தையு எடுத்துருவாங்க வெறு அதாவ்து பால சக்கைய புழிஞ்சு எடுக்குறது போலதா தோழி அது அதுல வெண்ணெய் எல்லா எடுத்துட்டுதான அது வந்து பாலு வேஸ் ட்டாதான எடுத்து குடுக்குறாங்க
நீங்க சொல்றது உண்மதா தோழி இப்ப அங்க கெடைக்குது எல்லாரு வாங்குறாங் க இப்ப எங்க ஊரெல்லா வந்து ஒரு சில எடங்கள் தா கெடைக்கு ஆ வருமானத் தகுந்தாப்புல என்ன பண்ணுவாங்க வாங்கிக்குவாங்க இப்ப இது அந்த பால் அர லி ட்ரு வாங்குனா அர லிட்ரு தண்ணி ஊத்தலாம்ல்ல தோழி
அலு அந்த அதுல வந்து அந்த ரைட்டு ஆனா அது சாப்பிடு போது நமக் தி ரெண்டுத்துக்கு வித்தியாசோ தெரியு அதாவ்து ஆ அதுல வந்து சுவை வேற மாரி இருக்குல்ல தோழி கட்டாய்மா எனக்கு நொம்ப தெரியுந் தோழி எனக்கு அதிரசோ அந்த டீ சாப் புடும்போது எனக்குப் புடிக்காது பாருங்க
ஆமா
ம் இதுவே சாப்ட்டு பழகிட்றதால அது எனக்கு சாப்பிடுறதுக்கு பிடிக்காது தோழி
எங்களுக்கு வந்து எல்லாமே
தோழி இத பத்தி கொஞ்சோ கொஞ்ச க ஒரு கொஞ்ச நேர கழிச்சு பேசலாமா
அ செரிங்க தோழி